ஹலோ
அக்கா
எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க
அப்றோ சாப்டாச்சிங்ளா
ஆ சாப்டாச்சுங்க
கொழந்தைங்ளா நல்லா இருக்காங்ளா
ஆ நல்லா இருக்காங்க
எங்க ஃபோனே காணோ நா அன்னைக்கி ஃபோன் பண்ணே வெளில போய்ருக்காங்க கடைக்கி போயிருக்காங்கன்னு சொன்னாங்க என்ன வாங்க போனீங்க
அதுங்ளா இல்லைங்க ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேங்க கொழந்தைக்கி
ஓ
அன்னைக்கி வீட்லைக்கி வீட்ல எல்லா ட்ரெஸ்சு வேனு பாப்பாவுக்கு ஸ்கூல் சேத்துடங்களா
ம் ம்
பேபி ஸ்கூல் போற பாப்பா பேபி ஸ்கூல் போகவுத் தெனமு ட்ரெஸ் வேணு இல்லைங்க பாப்பாக்கு ஒரு டிரெஸ் கலர் கலரா போலானு சொல்லிட்டுதா டிரெஸ் எடுக்க போயிருந்தோங்க அத டிரெஸ் எடுத்துட்டு சும்மா ஃப்ராக் மாரி பாப்பாவுக்கு எடுத்துட்டு தம்பிக்கி ஜீனு டி ஷட்டு அந்த மாரி எடுத்துட்டு வந்தோங்க எங்க செரியான வெலைங்க பத்ருவா கொண்டு போன இப்ப பத்து ரூபாய்ல எட்டு ரூவாய்க்கு வாங்கிட்டு ரெண்டு ரூவா மிச்சோ புடிக்கலானா கூட முடிய மாட்டிங்குது அந்த அளவுக்கு ட்ரெஸ் சு வெலையில வந்து நிக்குதுங்க
ம் என்னங்க சொல்றீங்க பத்து ரூவா எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்க
ஆமாங்க அந்த அளவுக்கு துணிங்க கொழந்தைக்கி சும்மா ஒரு ஃபிரக்கே வந்து முன்னுத் தம்பது ரூவாங்க
இல்ல நீங்க எடுத்துட்டு போனது பத்து வே வெரு பத்து ரூவான்னு சொன்னீங்க
பத்துருவ இல்லைங்க பத்தாயிரங்க
ஓ தெளிவா சொல்லுங்க நா என்னடா பத்து ரூவா எடுத் துட்டு போனீங்கன்னு நெனைக்கிறல்ல பஸ்சு டிக்கெட்டுக்கே செரியா போயிரு இல்லங்க
ஆமாங்க
ஆ எ என்னு காஸ்லியா எடுத்தீங்ளா டிரெஸ்ல்லா
இல்ல இல்லலைங்க நார்மல் பிரைஸ் தா ஒரு ஃபிராக் வந்து ஒரு முன்னுத்தி ஐம்பது ரூவா வருங்க சும்மா நார்மல் கவுன் மாதிரி
அப்டிங்ளா
என்ன போப் புள்ளைக்கி விட பையனுக்கு தாங்க வெல அதிகோ ஒரு ட்ரௌசரே வந்து இரனூத் தி ஐம்பது ரூவாங்க
அஹ்
நல்ல வெலைங்க புள்ளைக்கி விட பையனுக்கு
ஆமாங்க நானுமே இப்ப வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தே இப்ப பாத்தீங்கன்னா சுடிதார்ல இப்ப எல்லா நானு எடுத்து தெக்கிறதே இல்லங்க மெட்டீரியலா எடுத்தோனா துணியா எடுத்தோ அப்டின்னா வந்து பாத்தீங்கன்னா துணியே வந்து ஆ ஐநூறுபா அறுநூறுபா சொல்றாங்க நல்ல துணியா எடுத்தா அறுநூறுபா எழுநூறுவா சொல்றாங்க நம்ம எடுத்தாலு கொஞ்சோ நல்லதா பாத்து எடுக்கணுன்னு சொல்லிட்டு காட்டன்ல எடுத்தா அறுநூறு எழுநூறு சொல்றாங்ளா இந்த துணிக்கு எழுநூறுவா ஆயிருச்சு தெய்யகூலி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தத விட டபுளா காசு கேக்குறாங்கங்க தையகூலி பாத்தீங்கன்னா ஆயிர ரூபா கேக்குறாங்க அ அப்ப நம்ம துணிக்கே எவ்ளோ செலவு பண்றது அதனால நா இப்ப எல்லா என்ன பண்றதுனாங்க தெச்ச சுடிதாரே வாங்கிறது இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா குடுத்து த தய பக்கத்துல இருக்கற டெய்லர்கிட்ட குடுத்தன்னா ஒரு அம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ குடுத்தீங்கன்னா அ நம்மளுக்கு நம்ம அளவுக்கு தகுந்த மாரி புடிச்சு குடுத்தர்றாங்க அதனால அதுவு இல்லாம நா வந்து ரொம்ப காசு போட்டெல்லா எடுக்க மாட்டேங்க அப் அந்த காலத்துலதா வந்து நம்ம தீபாவளிக்கு பொங்கலுகெல்லா ட்ரெஸ் எடுத்தோ இப்ப எல்லா வந்து பாத்திங்கன்னா தொட்ட தொண்ணூறுக்கு ட்ரெஸ் எடுக்குறோ அதனால துணில நா அதிகோ காசு போட மாட்டேங்க ரொம்ப கம்மியாதாங்க எடுப்ப
நானே ரீசெண்டா பையனுக்கு யூனிஃபார்ம் தெக்லானு சொல்ட்டு இப்பதானங்க ஸ்கூல் எல்லா ஓப்பன் பண்ணாங்க யூனிஃபார்ம் தெக்லான் சொல்லிட்டு நல்லா கேட்டுகோங்க ஒரு டவுசரு யூன்ஃபார்ம் ரெடிமேடு எக்ல என்னைக்குமே பையனு க்கு வந்து மெட்டீரியல் எடுத்துதா தெப்பங்க அப்டி யூனிஃபார்ம்க்கு ச ட்டயு ஃபேண்ட் எடுத்துட்டு வர அது ரெண்டுமே சேந்து ஆயர் ருவா தெய்கூலி ஒரு செட்டுக்கே வந்து ஐநூறு ரூவா பாத்துகோங்க எப்டின்னு
எப்பா வெலவாசி ஒயர ஒயர எல்லாமே ஒயருதுங்க ஆனா நம்மளுக்கு தா இன்னு ஒண்ணு வாங்கற சம்பளோ வந்து இப்டி வாங்குனா இப்டி போய்ருது இல்லைங்ளா
ம் என்ன போய் பட்ஜெட் போங்க வாங்கற சம்பளோ இதுக்கே சரியா போயிருது அப்றோ எங்க சாப்பாடுக்கு கடன் கட்டறதுக்குன்ட்டு போகறது சொல்லுங்க பாக்லா
கண்டிப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்திங்கன்னா நா அதனால தாங்க நா என்ன பண்றதுனா இப்ப கடைக்கு ட்ரெஸ்ஸெல்லா எடுக்க போனேன்னு வெச்சுக்கோங்க இப்ப நா அந்த துணி க்ளா எடுக்கறதே விட்டுட்ட ரெடிமேடா தெச்சததா எடுக்கற என்ன ஆச்சுனா ரொம்ப காஸ்ட்லியா எல்லா எடுக்க வேண்டா ஏனு கேளுங்க இப்ப பா அ ஒரு ரெண்டாயிரத்துக்கு போட்டு ட்ரெஸ் எடுத்தாலு அத ஒரு நாலு டைம் தண்ணில போட்டனா பழைய துணி மாரிதா ஆகுது அது அதனால இப்பெல்லா நா என்ன பண்றதுனா ஆ நாலு டைம் போட்டா அதுக்கப்றோ எல்லா துணிமே எப்பே எவ்ளோ ரெண்டாயிரோ போட்டு எடுத்தாலு துணி கிளியதா போகுது அழுக்காகதா போகுது அர எரநூறு ரூவா போட்டு எடுத்தாலு அதேதா அதனால நா என்ன பண்றதுனா எரநூறூ ரூபாய்க்கு எடுத்துக்கறது எடுத்துட்டு ஒரு பத்து டைம் பாஞ்சு டைம் போட்டமா அதுக்கப்றோ அடுத்து ஒரு எர நூறு ரூவா அப்டி நாம செலவு பண்ணா கூட அஞ்சு டெரஸ் ஆறு டெரஸ் எடுத்தாலு ஆயிரரூபாதா நம்ம ஒரு டெரஸ் எடுத்து ரெண்டாயி ரூவாய்க் க்கு எடுக்கறதுக்கு இந்த மாரி அஞ்சு டெரெஸ் ஆறு டெரெஸ் எடுத்தோனா நாலு டைம் போட்டாலு இது நால் டைம் போடுலா அது நால் டைம் போடுலா ஒரு பத்து ட்ரெஸ் வரு பத்துஞ்சு டாப் பு வருது அதே மாரி இப்ப ரெடிமேடா எடுக்கறதுல எல்லா இன்னொரு அ வசதி என்னான் பாத்திங்கன்னா ஒரே மாதிரியே ஒரு நாலஞ்சு சுடிதார் எடுத்துக்கலா அதுக்கு வந்து அ வெள்ள கலர் பேண்ட் வெள்ள கலர் துப்பட்டா இத போட்டுக்கலா இன்னொனு பாத்திங்கன்னா அ சந்தன கலர் பேண்ட் சந்தன கலர் அப்ப வந்து நம்ம பாத்திங்கன்னா அஞ்சு சுடிதாருக்கு ஒரு பேண்ட் ஒரு ஷால்தா அதுல நம்மளுக்கு காசு சிக்கனம்மாகுது இல்லைங்ளா
ம் ஆமாங்க இப்ப வந்து எப்டின்னா இப்ப இப்ப ஒரு வாரத்துக்கு ட்ரெஸ்ஸு வேணு வேலைக்கு போறோ அதனால ஒரு வாரத்திக் இப்ப நம்க்கு ட்ரஸ் வேணுனா மூணு மூணு டாப் எடுக்லா அதே மாரி மூணு ஃபேண்ட்டு அந்த டாப்புக்கு மேட்ச் ஆகுற மாரி இருக்கணு நம்ம கிட்ட வேற துணி இருந்தாலு இந்த துணிக்கு கொஞ்ஜோ மேச் ஆகுற மாரி இருந்தா நம்ம எடுத்துக்கிட்ட அதுலயு நம்ம காசு மிச்சோ பண்லா
ஆமாங்க நீங்க
ங்க இப்ப வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி மூணு கல மூணு கலர்ல டாப் இருக்குதுங்க இப்ப அந்த மூணு கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எடுக்கணு இ இப்ப நம்ம எடுக்குற மூணு டாப்புக்கு‌ மேட்ச் ஆகுற மாரி அந்த லெக்கின் எடுக்கணுங்க இப்ப இந்த மாரி பேண்ட் எடுத்தம்னா இப்ப அந்த ஆறு டாப்புக்கு ஆறு ஆறு டாப்புக்கு சேத்து இந்த ஃபேண்ட் எடுத்த மாரி ஆயிருல்லய்ங்க
கண்டிப்பாங்க
அதுல நம்ம இதுல எப்ப மொ மொத்தோ மூணு டாப்பு நீ நாலு டாப்புக்கு காசு மிச்சோ பண்ணலா
ஆமாங்க அப் ஆமா இப்ப இருக்குற காலகட்டத்துக்கு அப்படி தாங்க சிக்கனோ பிடிக்கணு அப்டி சிக்கனோ புடிச்சு துணிக்கெல்லா காசு அவ்ளோ செலவு பண்ண கூடாதுங்க அப்டியெல்லா செலவு பண்ணோ ட்ரெஸுக்கு அப்டியெல்லா செலவு பண்ணோனா இப்ப இருக்ற காலகட்டத்லில்லா நம்ம வந்து பட்ஜெட்டு போட்டு பட் ஜெட் போட்டு குடும்போ நடத்துனா தா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நம்மள கடன் இல்லாம குடும்ப த்த ஓட்ட முடியு இல்ல அப்டின்னா நம்ம கடன்லயே கடன் ஒரு எடத்துல வாங்கிட்டோ அப்டின்னா நம்ம வாழ்க்க கடன் அடைக்கிறதுலயே போயிரு அ யஒரு நிம்மதியான வாழ்க்கயே இருக்காது என்னன்னு பாத்தீங்கன்னா காலைல தூங்கி எந்திரிச்சோனயு கொஞ்சோ கை கால் அசதியாருக்கு இன்னக்கி ஒடம்பு முடியாத மார் க்கு இல்ல தலைவலிக்கு காய்ச்சல் ஏதோ ஒண்ணு இருக்கு ஆனா அந்த நேரத்துல செரி நம்ம லீவு போட்டுக்லாமா அப்டின்னு தோணு ஆனா நம்ம என்ன நெனப்போ ஐயோ மாசோ கடைசில மாசோ பொறந்துட்டா நம்ம அவுங்கள்ட்ட வாங்கியிருக்கோல்ல அந்த காசுக்கு ஒண்ணு காசு குடுக்கணு இல்ல வட்டிய குடுக்கணு நம்ம இன்னக்கி காசு நம்ம லீவ் போட்டுட்டா சம்பள கம்மியா வருமே அது வீட்டு செலவுக்கே சரியா போயிரு அப்றோ நம்ம வட்டி எப்டி க ட்றது அப்றோ கொழந்தைங்க இருக்காங்க கொழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணு இல்ல ஒரு எடைல ஒரு புக்கே கேக்கறாங்க அப்டின்னா நம்ம இருக்குற காச அந்த அவுங்களுக்கு குடுத்துட்டோனா நம்ம எப்டி அந்த ஒரு மாசோ ஃபுல்லா குடும்பத்த வந்து சமாளிக்கிற து கைல காசு இல்லாம அப்டின் சொல்லி எவ்ளோ பட்ஜெட் போட்டாலு நம்மளால அந்த கடன் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள குடும்பத்த நடத்த கத் த்துக்கணு இல்லைங்ளா
ஆமாங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம பட்ஜெட் போட்டு வாழ்ந்தா மட்டுதா கொஞ்சோ எல்லாமே சே ரெடி பண்ணி எடுத்து வைக்கணுலங்க நாளைக்கு நீங்க சொல்லுங்க பாக்கலா இப்ப எது எ த்துலிலா காசு மிச்சோ பண்ணணுமோ அது அதுல இப்ப வீட்டு பொருள் வாங்குறதுலயு மிச்சோ புடிக்கணு துணி எடு க்றதுலயு மிச்சோ புடிக்கணு நமக்கு என்னென்ன செலவு வீட்டு வாடக குடுக்குறோ கரண்டு பில் கட்றோ எத்தன எ த்தனயனா இருக்கு நீங்க சொன்ன மாரி ஸ்கூல் ஃபீஸ் கட்றோ ஸ்கூல்ல கொண்டு போய் விட்றதுக்கு வாடகைக்கு ஆட்டோக்கு காசு கட்றோ இன்னு எத்தன இருக்குங்க நோட்டு புக் துக்கு வாங்கணு இதுக்கு இது எல்லா த்திலிமே காசு மிச்சோ பண்ணி தாங்க நா எடுத்து வெப்பே இந்த மாரி எல்லா பொருளியு எது எது வாங்குறனோ அதுதுல கொஞ்சோ கொஞ்சோ மிச்சோ பண்ணி எடுத்து வெப்பேங்க நாளு காசு நமக்கு எடுத் து வச்சாதா நாளைக்கு போய் நம்ம யாருக்கிட்டயு கடன் வாங்க முடியாது நம்ம எடுத்து வச்ச காசு நமக்கு உதவு
அதே மாதிரிங்க இப்ப பத்தாயிரோ சம்பளோ வாங்குறோ அப்டின்னா நம்ம அத செலவு போக மீதி செக் சிக்கனோ பண்ணக் கூடாது நம்ம சேமிப்புக்கு ரெண்டாயிரோ எடுத் து வச்சுட்டு இப்ப அப் பத்தாயிரோ வாங்குறோனா அதுல ஒரு ரெண்டாயித் த்தி நூறுவா நம்ம சேமிப்புனு ஒதுக்குனதுக்கு அப்பறோ தா நம்ம மீதி இருக்குற ஏழாயித் தைநூறுவாய்ல செலவுக்கு கணக்கு போடணும ஒழிஞ்சி நம்ம செலவு பண்ணிட்டு இருக்க காச சேய சேமிப்பு பண்ண கூடாது அப்படி பண்ணுணோன்னா நக் அவ்ளோதாங்க இல்லைங்களா
ஆமா ஆமாங்க அது சரியா அப்டி பண்ணக்கூடாது இல்லைங்க நமக்கு இத நீங்க சொன்ன மாரி எடுத்து வைத்த கா எடுத் த்து வச்ச காசுல அது தனியே எடுத்து வச்சிரணு கொஞ் அதாவது நீங்க சொன்ன மாரி இப்ப ஒரு பத்து ரூபா வருதா ரெண்ரூவா எடுத்து வச்சிட்டு எட்ரூவா செலவு பண்ணி எட் ட்ரூவாலிமே கொஞ்ச மிச்சம் பண்ணி வைக் க்கணுங்க எல்லாத்தையு குடுத்ததும் போக ஏதாவது காசு மிச்சம் இருந்த எடுத்து வைக்கணு அந்த ரெண்டாயிரத்த வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலா இல்லைங்க ஒரு ஆத்திர அவசரனா கூட அந்த காசு எடுத்து உதவி பண்ணிக்கலா
ஆமாங்க இப்போ திடீர்னு யார்க்கோ ஒடம்செர்ல்ல நம்ம இப்ப பத்தாயிரோ வாங்குறோ பத்தாயிரத்தையு செலவு பண்ணிட்டோ இப்ப தேதி இருவது தேதி தா ஆகுது சம்பளோ வாங்க இன்னு ஒரு பத்து நாள் இருக்கு அப்டினா ஒடம்பு முடில அப்டிங்க போது இப்ப ம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கே ஒடம் முடியில அந்நேரத்துக்கு நம்ம யாரையு போய் எழுப்பி காசு கேக்க முடியாதுல்லங்க பகலாருந்தா கூட கேட்டர்லா நைட்ல என்னா பண்
ஆமாங்கங் பகல் டைமா இருந்தா நம்ம அப்டி கேக்க முடியாதில்லைங்க சி நைட் டைமா இருந்தா அப்டி கேக்க முடியாது இதுவே நம்மகிட்ட காசு இருந்தா நம்ம போய் எடுத்துட் போய் செலவு பண்ணலா இல்லைங்க ஆஸ்ப் பத்திரிக் குடுக்கலா ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணலா எல்லாத்துக்கு பண்ணலாங்கில்லைங் ஒருத்தர் ஒருத்தவங்கிட்ட போயி அந்த ராத்திரில நம்ப எங்க நின் இப்போ என்னன்னு சொல்லி கேப்போ சொல்லுங்க பாக்கலா
கண்டிப்பாங்க அதுக்குதா சொல்றது இப்ப நம்ம சம்ளோ வாங்கரோ பட்ஜெட்டுன்றது நம்பளுக்கு நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா அவ தேவ மா அத்தியாவசியமான ஒண்ணு பட்ஜெட் போட்டு குடும நடத்துறவங்க குடும பாருங்க எந்த வ இது கஷ்டமு இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க அதே வந்து வாங்கனோன்னே கணக்கு போடாம செலவு பண்றவங்க யாரு நல்லா வாழ்ந்த வாழ்றதா கெடையாது செரி ஓகேங்க அத பத்தி பேசுனா பேஸ் சிட்டே இருக்கலா நா நாளைக்கு கூப்பிட்டுங்ளா
செரி நாளைக்கு கூப்புடுங்க
ஆ செரிங்க